ம் ஆமாங்க தோழி இப்ப நா வந்து பாத்தீங்ன்னா ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலான்ற ஐடியால இருக்க தோழி ம் என்னோட நண்பர்கள் ரெண்டு மூணு பேத்துகிட்ட விசாரிச்ச ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா சிலவங்க வந்து நல்லதாவு சொல்றாங்க சிலவங்க வந்த்ட்டு வேண்டா அதெல்லா பண்ணாதா நா பண்ணி சிரமப்பட்டு இப்ப பண்ணவே வேண்டாங்கற ஒரு ஐடியால இருக்க அப்டிங்கற மாரி சொல்றாங்க எனக்கு என்ன முடிவெடுக்கறதுனே தெரில
உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கு எனக்கு தெரிஞ்சது வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்னா நெறையப் பேர் நெறைய விஷயங்கள் பண்றாங்க இப்ப எங்க அக்காலாம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு சேரி பிசினஸ் மாரி சொல்ட் டு ஒரு இங்க ஒரு ஏரியா இருக்கு அங்க போயிட்டு வந்து கொஞ்சோ பல்க்கா வந்து கொஞ்சோ சேரீங்கல்லா வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் க்கு வந்து ஆ சேல் பண்றது போட்டோஸ் வந்து நம்ம ஒரு‌ இணையதளத்துல ஒரு இது மாரி கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு போஸ்ட் பண்ணி போட்டோஸ் எல்லா அந்த மாரி பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்றோ அந்த அர்ட் விசுவல் ஜுவல்லரின்னு சொல்ட்டு நெட் க்லஸ் மாரிலா விக்குல அந்த மாதிரியு வந்துட்டு ட்ரை பண்ணா இதெல்லா வந்துட்டு ஆனா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆ எப்டி சொல்றது நிறைய ஒரு ஃரெண்ட்ஸ் கான்டாக்ட் இருக் கொணஞ் ஜாஸ்தியா அந்த மாரி இருக்கும் போது உங்களுக்கு வந்து இது பிரயோஜனமா இருக்கு அந்த மாரி பண்ணும் போது அது உங்களுக்கு சப் ப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வேணு இவங்க என்ன எப்ப பத்தாலு நம்மக் கே கேட்டுட்டே இருக்காங்க அப்டின்னு சொல்ட்டு நமக்கு சும்மா வாங்கிட்டு அதுக்கப்றோ வேண்டான்னு சொல்றது அந்த மாரி பண்றவங்களு இரு ப்பாங்க அந்த மாரி இல்லாம ஒரு ம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரெண்ட்ஸ் குரூப் மாரி இருந்துக்ட்டு அவங்க கிட்ட இது பண்றது அவங்க வந் இன்னொருத்தர்கிட்ட சொல்றது அந்த மாரி நல்ல ஒரு குவாலிட்டியான இது குடுத்தீங்ன்னா அந்த மாரி பண்ணுவாங்க அந்த மாறி உங்களுக்கு எதுவும் மார்க்கெட்டிங் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க நல்லா ஒரு இது பண்ணுவீங்க பிசினஸ் ஸ்டார்ச்ட் ஸ்டாட்டெர்ஜி யூஸ் பண்ணி நிறைய ஆ இது மெயினா வந்துட்டு நீங்க நெறைய பேர்க்கு மார்க்கெட்டிங் பன்னு அதா முக்யோ பேசி பேசி உங்களால விக்க முடியு அந்த மாரினா அந்த ஒரு விஷயத்துல போலா அந்த மாறி எதுவு பண்ண முடியாது அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா இப்போ பேக்கிங்ன்னு சொல்ட்டு இருக்கு ல்லையா இப்ப பேக்கிங்க்கு வந்து நெறைய கிளாஸ் நடக்குது இப்ப நா வந்து எப்டி பண்ணனா அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு அதுக்குனு சொல்ட்டு பேக்கிங் சொல்லி குடுக்குற எடமே இருக்கு சோ அந்த மாதிரி பண்ணி ஒரு ஒரு மாசோ கிளாஸ் போய் அதுக்கு சர்டிபிகேட் வாங்கி வெச்சுட்டு அத வந்துட்டு நானு கண்டினியூ பண்ண நீங்க உங்களுக்கு அந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்குனா அந்த மாதிரியு நீங்க வந்து ட்ரை பண்லா பண்ணிட்டு வந்து இப்போ நா எப்டி கத்துக்கிட்டேனா ஒரு மாசோந்தா கத்துக்கிட்டே அதே வந்து உங்களுக்கு ஆறு மாசோ கத்து குடுக்கறது இருக்கு ஆறு மாசோ நீங்க கோர்ஸ் போனிங்கனா அதுக்கேத்தமாறி சர்பிகேட் கொடுப்பங்க உங்களுக்கு அங்கேயே வந்துட் ட்டு வேலைவாய்ப்பு குடுப்பாங்க அங்கயே ஓ வேற ஒரு பேக்கிங் எடத்துக்கெல்லா வந்துட்டு அவுங்களே உங்ளு இன்ட்ரிவியூ அரேஞ்ச் பண்ணி குடுப்பாங்க அங்கேயே வந்துட்டு வேலை வாய்ப்பு குடுப்பாங்க இப்ப நீங்க ஒரு மாசோ கிளாஸ் தா போறீங்கனா அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு தேவயானது எல்லாமே நீங்க கத்துக்கலா அத நீங்க கத்துக்கிட்டீங்கனா அதுல இருந்துட்டு நீங்க வீட்டுல வந்துட்டு கொஞ்சோ சின்னதா அதுக்கு தேவையான ஒரு விஷ்யோ என்னென்ன வாங்கணுமோ அதெல்லா வந்துட்டு இந்த ஓ டி ஜி னு சொல்வாங்க அத வந்துட்டு நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கனா போது அதுக்கு மட்டுந்தா நீங்க ஒரு சின்னதா முதலீடு பண்ற மாதிரி இருக்கு பெருசா முதலீடு எல்லா பே எதுவுமே தேவல்ல நெறைய காசு போட தேவ இல்ல அந்த மாரி வாங்கி வெச்சுட்டு வீட் ட்லே நீங்க செய்ற மாரி அந்த மாதிரியு செய்யலா நீங்க அடுத்தது நீங்க எந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்கீங்கனு அத சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி நானு சொல்ற உங்களுக்கு
அப்டிங்களா தோழி இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கனா ரெண்டு ஒரு மனசா இருக்கு ஒண்ணு வந்து பாத் தீங்கனா உணவு பொருட்கள் வந்து எடுக்கலா அப்டினு சொல்லி ஒரு ஐடியா இருக்கே ஏனா உணவு பொருட்கள் வந்து பாத்தீங்கனா என்ன பொறுத்த வரைக்கு எப்டி அப்டினா உணவுக்கு அடிமை ஆயிட்டாங்க அப்டிங்கிற பட்சத்துல அவுங்க கண்டிப்பா நம்மகிட்ட வந்து அந்த உணவு வேணுங்கு போது நம்மகிட்ட மட்டுதா இருக்குங்க போது நம்மட்ட ரெகுலரா வந்து வாங்குவாங்க அதுக்கு அதுக்காக அதுல ஒரு லாபம் பாக்கலா நம்ப இப்டியு ஒரு எண்ணம் இருக்கு இன்னொரு எண்ணம் வந்து பா த்தீங்கனா இல்ல கொஞ்சோ இந்த எப்டி சொல்றது கொஞ்சோ இந்த ப ஸ்டேஷனரி ஐட்டோ இல்ல சாரீ ஐட்டோ அந்த மாரி பண்ணலானு ஐடியா இருக்கு அ டிரெஸ்ஸஸ் அந்த மாரி பண்ணி ட்டோ ஏனா அது வந்து பண்ணிட்டோனா நமக்கு கெட்டு போகாது எவ்ளோ நாள் வேணுனாலு வச்சிருக்கலா அந்த மாரி ஒரு ஐடியா இருக்கு ஆனால் இந்த உணவுங்க போது உணவு ஐட்டோ வந்து கெட்டு போயிறக்கூடும் இப்ப வந்து பாத்தீங்கனா நீங்க சொன்ன மாரி இப்ப கேக்கு அதுமே நம்ம ஒரு பெரிய அளவுல பண்றோ இங்க இருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு வந்து நம்ம வச்சு உட்றோ பஸ்ல ஏதாவது வச்சு உட்றோ அப்டிங்கிற பட்சத்துல அது போற வழியிலே கெட்டு போச்சு ஏனா நம்மளால சொல்ல முடியாது இயற் கை சீற்றம் இல்லனா போய்து ரிஸ்க்கு கஸ்டமர்ட்ட சேருபோது ஒரு ரெண் நாள் மூண் நாள் லேட் ஆயி போம்போது கெட்டு போயிருச்சு அப்டிங்கிற பட்சத்துல அதுக்கான அந்த பொருளு ஆ வந்து வீணா போயிரு சில கஸ்டமர் என்ன பண்ணிருவாங்கனா உங்க பொருளே எனங்களுக்கு இப்டி கெட்டு போய் தா ரிசீவ் ஆச்சு நாங்க வேணா அத உங்களுக்கு திருப்பி போட்வுட்றோ நீங்க காசு குடுங்க அப்டினு கேப்பாங்க சிலவுங்க வந்து அத புரிஞ்சுக்கிட்டு இல்லீங்க எனக் பணமெல்லா எதுவு வேண்டா பரவால்லைங்க அப்டினு சொல்லி சொல்லிருவாங்க அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில ஒரே ஒரு கொழப் ப நெலைலேயே இருக்க நானு
ஔ உங்களுக்கு இந்த இந்த சாப்பட்ற இந்த விஷ்யோ அந்த மாதிரி இதவு பிசினஸ் பண்ணோனா நீங்க பேக்கிங் போறது பரவால்ல தா எனக்கு தோணு ஏன்னா எதயுமே நீங்க ரொம்போ அஹ் ஃபியூச்சர்ல ஒ அப்பறோமா ஒரு வின்ன வ ஒரு ஊர் விட்டு ஊருக்கு அனுப் பறத பத்தி நீங்க யோசிக்கிறத தவிர்த்து நீங்க உள்ளூர்ல ஃபஸ்ட்டு நீங்க வந்து அதுல கொஞ்சோ நல்லா ஒரு ஆஹ் அந்த பிசினஸ வளக்குறதுக்கு கொஞ்சோ பரவால்லனு எனக்கு தோணு ஏனா இப்போ நீங்க பேக்கிங்னு இப்போ ஒண்ணு ஆரம்பிச்சுட்டீங்கனு வச்சுக்கோங்கள இப்ப வந்து ஒரு தெரிச்சவங்களுக்கு பிசினஸ்சு ஒரு பிஸ்கேட்டோ ஒரு கேக்கோ நீங்க பண்ணி குடுக்கறீங்கன்னா அது பு புடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்கள அவுங்க அவுங்கவுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சொல்வாங்க அவங்க இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லும் போது நீங்க வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங் நீங்க பண்ணம் போது ஒரு நீங்க கப் கேக்கோ ஒரு வோ பிரௌனியோ எதா பண்ணீங்கன்னா ஒரு ஃப்ரீ சாம்பிள் மாரி உங்கள சுத்தி இருக்கறவங்களுக்கு குடுக்கணு குடுத்து அவுங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு தடவ டேஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களே உங்களுக்கு புடிச்சிருச்சு னா எங்கியுமே கடைக்கேல்லா எதுக்குமே போய் வாங்க மாட்டாங்க கண்டிப்பா உங்ககிட்டயேதா வருவாங்க சோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு பீட்பேக் குடுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவ்யூஸ் குடுக்கும் போது என்ன பண்ணானா நீங்க வந்துட்டு அது சமூக வலைத்தளங்கள்ள வந்து நீங்க போட்லா இந்த மாதிரி வந்து ஆ இவுங்க வாங்கனாங்க இந்த விஷ்யோ வாங்கனாங்க இந்த ஐட்டம் வாங்கனாங்க அது அவுங்களுக்கு புடிச்சிருச்சு அப்டின்ற மாரி இருக்கும்போது வந்துட்டு நீங்க அத அப்டி வளக்கலா அப்ப வந்து ஒரு நெறைய பேரு வந்துட்டு உங்களுக்கு சேந்துருவாங்க ஒரு குரூப் மாரி சேந்துட்டீங்கன்னா அவுங்க வந்துட்டு எதாவ்து ஒரு சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டியோ இல்ல வீட்டல எதோ ஒரு பங்க்ஷனோ அந்த மாரி இருக்கும் போது வந்துட்டு உங்க கிட்டயு ஆடரு குடுப்பாங்க இப்ப நீங்க வந்து கடையில போயிட்டு ஒரு கேக்கு வாங்கினா வந்து ம் ஒரு ஆ ஒரு ஒன் கே ஜி கேக்கணு ஒரு ஆயிர்ருபா இருக் குனா நீங்க ஒரு அது ஆயிரத்தி நூ ஏனா கடைல வந்துட்டு உங்களுக்கு கெமிக் கல்ஸ் அது இதுன்னு சொல்ட்டு ஆட் பண்ணுவாங்க அத தவிர்த்து நீங்க ஹோம் மேட்னு நீங்க பண்ணும் போது நீங்க வந்து தேவையில்லாம கெமிக்கல்ஸோ எதுவுமே ஆட் பண்ண போறதுல்ல எல்லாமே ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஒரு ஐட்டம்லா போட்டு நீங்க பண்ணு போது அது உங்களுக்கு கொழந்தைங்களுக்கு ஒடம்பு கெடாது யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது அதுக்கு வந்து ஒரு எர்னுருபா எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னாலு அது வந்து ஒடம்புக்கு நல்லதுன் சொல்ட்டு நெறைய பேர் வந்து வாங்குவாங்க சோ அத வந்துட்டு நீங்க சின்ன சின்னதா நீங்க வந்து இந்த மாரி ஆரம்பிக்கிறது அது வந்து கெட்டு போகுதுன் நீங்க சொல்றது கரெட்டு தா அது ஒரு விஷ்யோ இருந்தாலு வந்து அத வந்து நீங்க ஒரு ஊர் விட்டு ஊருக்கு அனுப்பும் போதுதா அந்த ஒரு பிரச்சனே வரு நீங்க அனுப்புறதுலயே வந்துட்டு நீங்க வந்துட்டு கெட்டு போகாத மாத்ரி ஒரு ஐட்டம இப்ப ஒரு பிஸ்கெட்ன்றது வந்துட்டு கண்டிப்பா ஓ ஏர் டைட்ல போட்டுட்டீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு மு பத்து நாளா வந்துட்டு உங்களுக்கு கெடவே கெடாது நீங்க என்ன ஒரு கெமிக்கல்ஸே போடாம கூட ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஆ வெண்ணயோ அதெல்லா பண் போட்டீங்கனா ஒரு பத்து நாள் ஆனாலு கெடவே கெடாது அந்த மாரி விஷ்யங்கள்ல மட்டு நீங்க அனுப்பலா ஒரு கேக் குன்ற போது வந்து ஒரு ஊர் விட்டு ஊரு அனுப்பவே முடியாது அது வந்து பக்கத்துல இருக்கறவங்களுக்கு மட்டுந்தா பண்ணி குடுக்க முடியு சோ அந்த மாத்ரி வந்துட்டு நீங்க ஃபஸ்ட்டு உள்ளூர்ல வந்துட்டு நீங்க எப்டி ஆள புடிக்க முடியு எப்டி அந்த பிசினஸ்ஸ டெவலப் பண்ண முடியு அப்டி யோசிச்சு நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு லாபமு வந்துடு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப் பண்ண மாரி ஒரு ஆயிடு அது அப்பற அந்த மாரி யோசிங்க நீங்க
ம் செரிங்க தோழி புரிஞ்சுதுங்க இப்போ வந்து இப்போ நம்ம பிசினஸ் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா இதே கடையிலங்கும் போது அவுங்க என்ன பொருள் வேணாலு இப்போ பட் ருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வெண்ணயே வந்து குவாலிட்டி இல்லாம போடுவாங்க ஆனா நம்ம வீட்ல செய்யறதுங் போது எல்லாமே குவாலிட்டிய தா போடுவோ அப்ப வந்து ரேட் அதிகமா இருந்தா வாங்குறாங்களா அது எப்டி அத பத் தி எதாவ்து உங்களுக்கு தெரியுமா ஏனா வெல வந்து ஜாஸ்தியா இருக்குங்கிற காரணத்தினால சிலவங்க வந்துட்டு இல்ல வேண்டானு போயிருவாங்க பட் நம்ம நல்லத்தா குடுக்குறோ அப்டிங்கிறது வந்து அவுங்களுக்கு புரியாது
ஆ கண்டிப்பா இது கரெக்டான கேள்விதா இது வந்து எப்டின்னா வந்து நம்ம வந்து எப் எந்த மாதிரி பண்றோன்றத அவுங்களுக்கு நாம புரிய வெய்க்கணு ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இப்ப வந்து இங்க வந்து நம்ம பேக்கிங் போனதுனால நா சொல்றே இப்ப வந்து நம்ம க கத்துக்கும் போது எப்டின்னா அது ஒரு தனியான ஒரு ஆ ஒரு வெ வெண்ண சொல்லுவாங்க அந்த வெண்ணெயில தா பண்ணுவாங்க அது வந்து வ அது க லப்பட மாரிருந்தாளு நீங்க பேக்கிங் இந்த இப்ப ஷாப்ஸ்ல எல்லா வாங்குறதெல்லா இப்ப நா நம்மு நாங்க எங்களுக்கு சொல்லிக் குடுத்தது வந்து எப்டின்னா இப்ப அதுக்குன்னே ஒரு நல்ல குவாலிட்டியான பட்டர் நல்ல வெண்ணெயா வாங்கி வீட்ல வந்து நம்ம வந்து கை கையில ஒரு கிளவுஸ் போட்டுக்கிட்டோ ஒரு நல்ல ஒரு கோ இதோட வந்துட்டு க்ளீனா பண்றோ இதெல்லா வந்துட்டு அவுங்களுக்கு வந்து நம்ம புரிய வெக்கணு இவ்ளோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஐட்டமா வந்துட்டு எக்ஸ் பேர்றாகாம ஒரு நல்ல ஒரு வெண்ணெயா வாங்கி நம்ம வீட்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாதா சுகர்க்கு பதிலு ஒரு நல்ல ஒரு ப்ரவுன் சுகர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா போட்டு நம்ம வந்து வீட்லே பண்றோ அப்டின்றத அவ்ங்களுக்கு நம்ம புரிய வச்சோன்னு வச்சுக்கோங்களே அதுல அவெ வந்துட்டு வெண்ணெயோட வெற இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டோனா நம்ம வீட்லயேதா பண்றோ அந்த நம்ம எப்டி எ எடத்துல பண்றோன்ற து நம்ம ஃப்ரண்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியு எவ்ளோ கிளீனா பண்றோ என்னா ஏதுன்டு உங்க புரியு சோ அத வந்து நம்ம சொல்லிட்டோனா அவங்களுக் புரிஞ்சுப்பாங்க அவங்க எல்லாரு வந்துட்டு ஒரு சிலவங்க வந்து சொல்லுவாங்க கண்டிப்பா என்ன இந்த கடைல இவ்ளோ பத்து ரூபாய்க்கு விக்கிறாங்கன்னா நீ முப்பது ரூபாய்க்கு விக்கிறியே அப்டின் சொல்ட்டு ஒரு சிலர் கோவப்படுவாங்க எனக்கு வேண்டான்னு கூட சொல்றத புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்காம நெறைய பேர் இருக்கதா செய்வாங்க ஆனா புரிஞ்சு க்டவங்க வந்துட்டு நம்ம ஒரு ஹோம்மேடா வாங்குறோ ஒரு நல்ல ஒரு விஷயத்த வாங்கி நம்ம கொழந்தைங்களுக் குடுக்கொணுன்ற அந்த மாரி ஆளுங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மகிட்ட மேலும் மேலு வந்துட்டு நம ட்ட வாங்கதா செய்வாங்க வேண்டான் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல சோ அந்த மாதிரி ஆளுங்கல்லா நீங்க புடிச்சு வந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஆ விக்கறது வந்து ட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு அது அவங்களுக்கு நல்லதும் கூட அவங் கண்டிப்பா வந்துட்டு திருப்பி திருப்பி நம்ம கிட்ட வந்து வாங்கதா செய்வாங்க தவிர்த்து ண்டா அப்டி வாய்ப்புகள் கம்
சேரிங்க தொழி பரவால்ல சரியா சொன்னீங்க நெறையா செய்திகள் வந்து எனக்கு இதா சொன்னீங்க இப்போ எனக்கே வந்து பாத்தீங்கன்னா நெறைய குழப்பங்கள் வந்து இருந்துது எப்புட்றா இந்த இது ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல அது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்டிங்கிற மாதிரி உங்களோட அனுபவங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுங்க தோழி இன்னொரு முற வாய்ப்பு கெடச் சான்னா நம்ம கண்டிப்பா பேசு
ஆ கண்டிப்பா நல்லா முன்னேறதுக்கு உங்க என்னோட வாழ்த்துக்களும் கூட நன்றி
நன்றி நன்றிங்க தோழி நன்றி